வணக்கைங்க
ஆ நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே இன்னிக்கு என்ன சண்டே ஆம் நானா இப்பதா வேலை எல்லா முடுசுட்டு அப்படான் சொல்லி உக்காந்தே
அப்டியா நானு இப்பதா ஷாப்பிங் போனோ வீட்ல மசலா ஜாமா எதுமே இல்ல உளுந்து அந்த மாதிரி ஐ அதெல்லா இல்ல அதனால சாயிந்துரந்தா போனோ போயிட்டு அப்டியே கோவிலுக்கு போயி ட்டு அப்புடியே ஷா கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வரவே பத்து மணி ஆயிருச்சு
அப்படியா சேரி என்ன ஸ்பெஷல் சண்டேங்கிறனால அப்டியே அவுட்டிங் போயிட்டீங்களா ஈவ்னிங்க்கு மேல
ஆமா அவுட்டிங் தா பசங்கள்லா கூட்டிட் போல அ சும்மா நா னு ஹஸ்பண்டு கோவிலுக்கு போயிட்டு அப்டியே போயிட்டு வீட்டுக்கு திங்ஸ் இல்ல அதுனால போய் வாங்கிட்டு வந்தோ அ மாவு இல்லன் சொல்லிட்டு செரி வரதுக்கு லேட் ஆயி ச்சா இனிமே எதுவு சாப்பாடு செய்ய முடியாது பசங்க வேற சாப்டாம பசியா இருப்பாங்க அப்டின் சொல்லிட்டு வரும்போது சப்பாத்தி அதுக்கப்றோ அ சன்னா மசாலா கிரேவி அப்றொம் அ பன் னீர் மசாலா அதுக்கப்றோ ஏதோ ஆ சப்பாத்தி சொன்னா ங்க அது எதோ சொன்னாங்க எதுக்கு மறந்துட்டே அதுவு கொஞ்சொ வாங்கிட்டு அத வச்சுதா இப்ப எல்லாருமே சாப்டாச்சு நீங்க என்ன சாப்டீங்க?
சூப்பர் சூப்பர் நாங்க இன்னக்கி எங்க ஊர்ல இருந்து எங்க அம்மா வீட்லருந்து மாமியார் வீட்டுக்கு வந்தோ அதுவே வந்து லேட் ஆயிருச்சு காலைல அம்மா வீட்ல வேலெல்லா முடிச்ட்டு பையன கூ கெளப்பி கூட்டிட்டு வர்றதுக்கு மதியத்துக்கு மேலதா இங்க எங்க மாமியார் வீட்டுக்கு வந்து அங்க வந்து மட்டன் சமச்சிருந்தாங்க அதா மட்டன் சமச்சத சாப்டுட்டு எ பையனுக்கு ஊட்டி வுட்டிட்டு அப்புடியே தூங்கிட்டோ தூங்கி சாந்திரமா எந்திரிச்சு அப்புடியே எ பைய மட்டு ஹஸ்பண்டோ ட ஒரு ரவுண்டு போய்ட்டு வந்தா போய்ட்டு வந்துட்டு அவனுக்கு ஃபீவர் அடிக்கிற மாரி இருந்ச்சா அதுனால அவெ சாப்புடவே இல்ல அழுதுகிட்டே இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு அர தோசைய ஊட்டி வுட்டு அப்டியே தூங்க வச்டே அவனு தூங்கிட்டா அதா இப் அவ அவெ தூங்குனதுக்கப் றமே மே வேல கொஞ்சொ இருந்துச்சு அதுகளல்லா முடுச்ட்டு இப்படா ரிலாக்ஸா இருந்து உங்க ஃபோன் கால் வரவு உங்ககிட்ட நா பேசிக்கிட்ருக்கே
அப்புடியா செரி காய்ச்சல் அடிக்குதே என்னன் பா த்திங்ளா இப்போ பரவால்லயா தம்பிக்கு காய்ச்சல்லா
இவனுக்கு இப்பதா லைட்டா ஸ்டார்ட் ஆச்சு அதுனால அவனுக்கு வந்து சிரப் குடுத்து தூங்க வச்சாச்சு
அதாவ்து கிளைமேட் இப்ப மாறுதுல்ல அதுனாலவே நெறைய கொழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கனா இப்ப காய்ச்சல் அ சளி இந்த மாதிரி நெறைய வந்து ஆ பரவுது அதுனால நம்மதா வந் கொஞ்சொ கேர்ஃபுல்லா அதுக்கு எதுனாலு ஆல்டர்னேட்டிவா பாத்து அவ வச்சுக்கனு அப்பதா கொழந்தைங்களுக்கு வந்து சளி காய்ச்சல்லா வராது
ஆமா நீங்க சொல்றது வாஸ்தவமான பேச்சுதா இப்ப வந்து நாங்க வந்து ஆ அம்மா வீட்லருந்தோ அங்க வேற தண்ணி இப்ப இங்க வந்துருக்கோ இங்க வெந்தா வேற தண்ணீல ஓ அதனால கூட சில சமயங்கள் வந்து ஃபீவர் வரு ஆனா இப்ப லேசா தா அவனுக்கு ஃபீவர் ஸ் டாட் ஆச்சு அதுனால ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து மெடிசன் குடுத்துட்டோம்னா அது க்யூர் ஆயிரும எப்பய்மே ஒரு விஷ்யொ லேசா ஆரம்பிக்கும் போதே சரி பண்டொம்னா அதோட இம்பாக்ட் வந்து நமக்கு பெருசா இருக்காதுல அதனால தம்பிக்கு வந்து இப்பவே நா வந்து சிரப் குடுத்து தூங்க வச்டே
ஆமா நீங்க சொல்றது சரிதா இப்ப எ பையனுக்லா எடுத்துட்டீங்னா இப்ப காச்சல் வந்துச்சுன்னாலே அதாவ்து ஃபஸ்ட்டு இப்போ நானு நறைய கொழந்தைகளுக்கு பாத்துருக்கே ஆ ஆனா இவனுக்கு எப்டி வருனா வந்தாலே குளிரு ஃபர்ஸ்டு ப்டே நடுங்குவா லைட்டா ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்து அ லைட்டா தண்ணி வச்சு கழிவுட்டாலே பாத்தீங்னா அப்டியே நடுங்க ஆரம்பிச்சிருவா அப்பவே தெரியு அப்ப இவனுக்கு உள்ளுள்ள காச்சல் அடிக்குது அப்டின்னு தெரிஞ்சுக்கலா அதுனால என்ன பண்றது அந்த லைட்டா இருக்கும் போதே பாத்தீங்னா ஆ அ டேப்லெட்டோ இல்ல சிரப்போ குடுத்து இது பண்ணிரது அதுக்கப்றொ பாத்தீங்னா கொஞ்ச நேர் கழ்ச்சு ரொம்ப ஒடம்பு ச நடுங்க ஆரம்பிச்சிடு ஆனா என்ன ஆனாலு இவனுக்கு கை வைத்தியொல்லா பாத்தா அது செ ஒத்து வராது அதுனால ஒரு தடவயாவ்து காச்சல் வந்து டாக்டர்ட போய் காட்டுனா தா அ சரியாகு அது என்னன்னே தெரில அதாவ்து நம்ம வீட்ல செரி இந்த டேப்லெட்ட குடுப்போ சரியாயிரு அப்டின் சொல்லி குடுப்போ அப்டின்னாலு சரியாகாது ஒரே ஒரு தடவயாச்சு ஆ நம்ம போய் டாக்டர்ட போயி ஆ செலவு பண்ணி பாத்தாதா இவனுக் கு சரியாகு
நீங்க சொல்றது கரெக்ட்டு தா அதாவுது ஃபீவருங்குறது வந்து ஒவ்வொருத்தவுங்கள பொறுத்து வேரியாகு ஒரு கொழந்தைங்களுக்கு வந்து இப்ப அ அலோபத்தில வந்து மெடிசன் குடுத்தாங்கனா கேட்ரு ஒரு சில கொழந்தைகள் வந்து வீட்லயே வந்து கை மருந்து குடுத்தாங்கனா சரி பண்ணிருவாங்க ஒரு சில பேர் வந்து என்னடான்னா அ நம்ம இப்ப வந்து காச்சல் சளினா வந்து நம்ம விட்டமின் சி குடுத்தோம்னா நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் பில்ட் ஆகு சோ வந்து அந்த இம்யூனிட்டி பவர் பில்ட் ஆகுறதுலயே வந்து காய்ச்சல் ஃபீவர்லா வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெட்யூஸ் ஆயிருன் சொல்ட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்னா இந்த சாத்துக்குடி ஜூஸுஆரஞ்சு ஜூஸு இந்த மாரி குடுத்து அந்த ஃபீவர வந்து ரெட்யூஸ் பண்ணுவாங்க இல்லாட்டி பத்து போட்டு இந்த மாரி செய்வாங்க அது வந்து கொழந்தைங்க கொழந்தையு வந்து வேறுபடு அத வந்து நம்ம எதுவு சொல்ல முடியாதுல்ல
ஆமா கண்டிப்பா அதாவது நம்மளு வந்து ஒரு கொழந்தையா இருந்து அ இந்த ஸ்டேஜுக்கு வந்துருக்கோ ஆனா பாத்தீங்னா இப்ப இருக்குற கொழந்தைகளுக்லா ஒடனே எதுனாலு ஒரு இன்ஃபெக்ஷன்னா ஒடனே அது வந்து அதோட எஃபெக்ட காட்டிருது அ நம்மளும் இருந்தோ நம்ம அப்பா அம்மாவு கொழந்தையா இருந்து வந்தவுங்க தா ஆனா அவீங்க காலத்துலல்லா வந்து அந்த மாதிரில்லா வந்து நோய் நொடிகள் அதெல்லா வந்து இல்ல ஆனா இப்ப பாத்தீங்னா நம்ம கேள்விப்படாத நோயே இல்ல புதுசு புதுசா வருது எல்லாமே பாக்கும்போது பயமா இருக்கு இப்ப எது சாப் எது சாப்புட்றது எத சாப்புட கூடாது அப்டிங்கிற மாரியே ஒன்னுமே புரிய மாட்டிது ஆனா அந்த காலத்துலல்லா வந்து சத்தான உணவுகள்லா சாப்ட்ருக்காங்க ஆ அதாது இப்போ நம்ம எவ்ளோ அ சொகுசு வாழ்க்கையா இருக்கு ஆ லைட் இருக்கு ஏ சி இருக்கு ஃபேன் இருக்கு பைக் இருக்கு கார் இருக்கு இது எல்லாமே இருக்கு ஆனா இருந்துமே வந்து நம்மளுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கலா இல்ல ஆனா அந்த காலத்துலெல்லா பாத்தீங்னா அவுங்க வந்து ஒரு குடிச வீட்ல அ அ ஒரு சிமிலி விளக்கு இத வச்சுதா வந்து அவுங்களோட அ அப்ற வந்து அடுப்பெல்லா பாத்தீங்னா விறகடுப்பு இத வச்சுதா அவுங்களோட வாழ்க்கையே வந்து வாழ்ந்துருக்காங்க ஆனா அப்போலா வந்து இந்த மாதிரி வந்து நோய் இல்ல அ எதுவ்மே இல்ல ஆனா இப்ப பாத்தீங்னா எல் லாமே அட்வான்ஸா வளந்தாலு அதுக்கு ஏத்தப்ல வந்து அ மனிதர்களோட நோயுமே அதிகமாய்கிட்டே தா போகுது இத பத்தினா உங்க கருத்து என்ன?
நீங்க சொல்றபது வாஸ்தவமான பேச்சுதா நமக்கு அதாவ்து ஸ்பீடா எது கெடைக்குதோ அதுல வந்து நோய் நொடி வந்து அதிகமா வருங்கிறது இப்ப இருக்க காலகட்டத்துல நிரூபணமான உண்ம ஏனா வந்து அந்த காலத்துல சமைக்கிறதுன்னா வெறகடுக்க பத்த வச்சு லேட் ஆகு ஆனா இப் அப்ப கெடையாது இன்டக்ஷன் ஸ்டவ் வந்துருச்சு கேஸ் வந்துர்ச்சு ஃபாம்பு வந்துருக்கு அதுக்கப்றொ அதுவு போக ஓவன் வந்துருக்கு இந்த மாரி வந்து சமைக்கிறதுக்குன்னே வந்து இத்தன ஐட்டொ இருக்கு அப்டே ரெண்டு நிம்ஷத்துல சோறு ஆயிருங்குறாங்க ரைஸ் குக்கர்ல வச்சா அதே மாரி பால் இன்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சம்னா ரெண்டே நிமிஷத்துல பொங்கிருது இந்த மாரி விஷ்யங்கள் வந்து இருக்கிறதுனால நம்மளோட ஆரோக்கியொங்கிற விஷயொ வந்து கேள்விக்குறியா மாறிக்கிட்டு வருது அதுவும் இல்லாம அந்த காலத்துல வெறு தரையில படுத்தாங்க அப்பல்லா எதுவ்மே ஆகல இப்ப வந்து பெட்டு பெட்டு வந்து இருவதாயிரொ பத் தாயிரொ இப்பிடி போட்டு வாங்கி படுத்து ஆ ஒடம்பு வலி கை கால் வலி இருக்குங்கிறாங்க அந்த காலத்துல ஃபேனு இல்ல எதுவுல்ல இயற்கை காத்துல தா தூங்குனாங்க ஆனா இப்பல்லா ஏ சி ஏர் கூலர் ஃபேன் சொல்ட்டு இத்தன இத போட்டுட்டு தா மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க அப்டி பா த்தா ஆலவுமே வந்து நோய் வந்து இப்பருக்க அந்த காலத்த கம்பேர் பண்ணும் போது இப்ப வந்து நம்ம வசதிகள் கூட கூட அதுக்கான மருத்துவ செலவுகளு சேம் டைம் வந்து இன்கிரீஸ் ஆயிக்கிட்டேதா வருது
ஆமா நீங்க சொல்றது சரிதா அப்றொ பாத்தீங்கனா அந்த காலத்துலல்லா பாத்தீங்னா வந்து ம் அதது படிப்பெல்லா வந்து யாராது அ ஒரு நூ நூத்துல ஒரு பத்து பேருதா படிச்சிருப்பாங்க மத்த பேர்லா வந்து பாத்தீங்னா ஆ வேலைக்கு தா போவ அதாவ்து சும்மா வயல் வேல இந்த மாரிதா போவாங்க ஆ அப்டிலா பாக்கும்போது அவுங்க வந்து அது அது மாதிரி வந்து வாகனங்கள்லா அதிகமா இருக்காது அவுங்கல்லா நடந்தேதா வேலைக்கு போவாங்க சைக்கிள் இந்த மா அப் அந்த மாரிதா வச்சிரு ப்பாங்க அதுனால அதெல்லா வந்து அவுங்களுக்கு ஒரு எக்சசைஸ் மாதிரி அப்போ உள்ளவுங்களுக்லா பாத்தீங்கனா கால்வலி கைவலி அந்த மாரில்லா இருக்காது அப்றொ பாத்தீங்னா அ மனிதர்களோட ஆயுள் காலமே பாத்தீங்னா அ நம்ம அது நம் நம்ம கூட நம்ம த தாத்தா பாட்டி அவுங்கள எல்லா கொஞ்சோ ஓரளவு பாத்துருப்போ ஆனா இப்ப இருக்குற ஜெனரேஷன்ல பாக்க முடியுமானே தெர்ல ஏன்னா எல்லாமே சொகுசு வாழ்க்கனால மனிதர்களோட ஆயுள் காலமுமே வந்து இப்போ கம்மியா ஆயிட்டு போது அதாவுது உடல் பயிற்சி எதுமே இல்ல ஆ எல்லாமே கொஞ்சோ சொகுசா அதாவது இப்ப எங்கயாவது போணுன்னாலே அ பைக் எடுத்துட்டு போய் ஒடனே போய் வாங்க இப்ப எதோ ஒரு வீட்ல ஒரு திங்ஸ் இல்ல போய் வாங்கணு அப்டின்னாலே சேரி பக்கத்துலதா கட இருக்கு நடந்து போமாட்டாங்க அதுக்கு பைக் எடுத்துட்டு போயிட்டு வருவாங்க இந்த மாரி சின்ன சின்ன விஷ்யங்களுக்குல்லா நம்ம சோம்பேறி படுறனால நம்மளோட அ உடல் உறுப்புகள் வந்து வேல செய்யாம அதுவு வந்து நம்மளோட ஆரோக்கியத்த வந்து கெடுக்குது
ஆமா நீங்க சொல்றது கரெட்டான விஷ்யந்தா நம்ம வந்து எவ்வளவு வந்து நம்ம நம்மளோட டெக்னாலஜி எந்த அளவு வளருதோ அதுக்கேத்தாப்ல மனிதர்களுக்கான நோயோ இது எல்லாமே வந்து கூடதா ஆரம்பிக்குது நம்மளோட சோம்பேறித்தனத்தோட விளைவுதா வந்து இப் இப்ப வர நோய்கள் எல்லாமே நீங்க என்ன நெனைக்கிறீங்க இத பத்தி
ஆமா அதுன் நானு சொல்லனுங்க ஆ நம்ம வந்து இப்போ அதாவது நம்மள வந்து நம்ம கொஞ்சோ மாத்திக்கணு அதாவது டெக்னாலஜி வளந்துட்டுதா இருக்கு அது வந்து நம்ம இனிமே வந்து நம்ம ஒண்ணு செய்ய முடியாது நம்மளோட உடல் நலோ நல்லா இருக்கணு அப்டின்னா நம் நம்ப வ அதாலது கொஞ்சோ வாக்கிங் போனு இப்பதா நா சொன்னனே கடைக்கு போனு அப்டின்னா போய் அந்த திங்ஸ் வாங்கறதுக்கு நடந்து போயிட்டு வர்லா அ கொஞ்சோ எக்சசைஸ் பண்ணலா அதாவது ஆ அதாவது நறையா துணி இருக்கு அத நம்ம கையில வந்து தொவச்சு பழகிரு இருக்க மாட்ம் எதோ கொஞ்சோ கொஞ்சோ நம்ம கைக்கு எக்சசைஸ் கூடுக்கறதுக்காக எதோ கொஞ்சோ வந்து கை ஆ துணிகள வந்து கைலயே தொவைக்கல இந்த மாரி எல்லா பழகுனோ அப்டின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சோ நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்த குடுக்கு
கண்டிப்பா அதுவுந்தா இப்ப வந்து அம்மிக்கு பதிலா சாரி மிக்சிக்கு பதிலா அம்மி இதெல்லா யூஸ் பண்ணோன்னா கை காலுக்கு எக்சசைஸ் கெடைக்கு துணி வந்து கையில தொவைக்கலா இந்த மாரி பண்ணோம்னா நம்ம ஒடம்பு வந்து அ வேல செய்ய செய்யதா அது வந்து ஒடம்பு ஒடம்பா இருக்கு வேல செய்யாம வெச்சுருந்தோம்னா நம்ம ஒடம் ஒடம்பு வந்து ரொம்ப அது என்னது சோம்பேறித்தனத்துக்கு அடிபட்டு நம்மளோட கை கால் வழி வந்து அதிகமாயிதா போகு
சேரி உங்களோட ரொம்ப நேரோ பேசிட்ட நெனைக்கிற அ அடுத்த வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலாம் நன்றி
கண்டிப்பா இனிய இரவு வணக்கம்
தேங்க்யூ பாய் குட்னைட்